வணக்கம்ங்க
ஆ வணக்கோ சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஆ நா நல்லா இருக்க சிஸ்டர் வீட்ல கொழந்தைங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா அ சாப்ட்ட சிஸ் டர் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாந்தா இன்னிக்கு மதியானோ இல்லக்கா சனிக்கெழம் ம்ம நான்வெஜ் எது நாங் சாப்புட மாட்டோ அதனால இன்னிக்குஸ் சாம்பாரு அவரக்கா அவரக்கா உருளக்கெழங்கு கேரட் போட்டுட்டு அப்புறோ நேத்து பசங்க பலாப்பழோ சாப்ட்டுட்டு அந்த வெதைய மீதி வெச்சுருந்தாங்க அந்த வெதைய பலாப்பழோ வெதையும் போட்டு எல்லாம் மொத்தமா காய்கறி சாம்பாரு வெச்சுட்டு ரசோ வெச்ச கோஸ் கேரட்டு பாசிப்பருப்பு இந்த மூணு இதையும் சேத்து போட்டு காய்கறி எல்லா வேக வெச்சு பொரியல் பண்ணிட்டு சாப்ட்டாச்சு எல்லா
ஓ சூப்பர் சிஸ்டர் வெஜ்ஜா இருந்தாலு எவ்ளோ ஐட் ஐட்டம் செஞ்சு சாப்ட்ருக்கீங்க
வெஜ்ன்றது பிர பிரச்சனை இல்ல நீங்க அதுல இருக்குறதா முக்கியோ இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்ட சாம்பார்ன்னா கடமைக்குன் ஒரு பருப்பு மட்டு வேக வெச்சு நம்ம ஒரு வெங்காயத்தையு மொளகாயும் போட்டு தலிக்கிறதுக்கு பேரு சாம்பாரு கெடையாது அதுலயு நம்ம தேவையான அளவுக்கு ஃப்ரோட்டின் எல்லாமே சத்து இருக்கணு நம்புளுக்கு வைட்டமின்ஸ் எல்லாமே கெடைக்கணு அதனால அதனாலதா நம்ம வந்து அதுல இப்ப எத்தன காய்கறி நம்ம சேத்துருக் கோ வெங்காய தக்காளி தவுர அடுத்து பாத்தோம்னா அவரக்கா உருளக்கெழங்கு கேரட்டு பலா வெத இதுலி எல்லாத்தலயு ஒரு ஒரு சத்து இருக்கு
ம்
கண்டிப்பா இப்போ அதனால எல்லா காய்கறி நம்ம சேத்தும் போது அதுல நம்ம ஏ அசைவோ சாப்புர்றதுக்கான சத்து இதுல நம்ம அந்த சைவத்துலயே எல்லா சத்து வந்துரு அதுக்கப்புறோ இப்போ முட்டகோஸ் பொரியல்ன்னு பாத்தோம்னா வெறுமுனே முட்டகோஸ் மட்டு நம்ம போர்றது கெடையாது முட்டக்கோஸ் கூட நம்ம கேரட் போர்றோ அது கூட பாசிப்பருப்பும் போர்றோ இத வெங்காயம் மொளகா போட்டு நம்ம தாளுச்சதுக்கு அப்புறோ கடைசி தேங்காயு துருவி சேத்துக்குறோ அப்ப அந்த தேங்காயில இருக்குற சத்து நம்மளுக்கு கெடைக்
ஆமா சிஸ்டர் கண்டிப்பா நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு நம்ம இதமா த்ரி ஒரு ஒரு இதா வித விதமாக எடுத்துக்குறப்ப இந்த ஃப்ரோட்டீன் எல்லாமே கலந்து எடுக்குறப்ப நம்மளுக்கு ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வெயிட்டு நம்மளுக்கு அந்த கரெக்டா ஃப்ராப்பரா மெயின்டெயின் ஆகு இது மாதிரி நம்ம எடுத்
கண்டிப்பா நம்ம வந்து இந்த க க ஆ அதிகமா இப்ப காய்கறி போட்டு நம்ம சாப்புடும் போது நம்ம ஒடம்புக்கு நல்லது வெறும்மனே நம்ம ச சக்கை சாப்புர்ற மாரி இல்லாம சத்தான உணவு சாப்புர்ற மாதிரி இருக்கு
ஆமா சிஸ்டர்
பண்ட் வந்து நான்வெஜ் சாப்ட மாட்டோ பசங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ரிக்ஷன்லா எதுமே இல்ல அதனால அவங்களுக்கு ஒரு முட்ட கூட வந்து அவங்களுக்கு ஒரு முட்ட அவுச்சு குடு
ஆ கண்டிப்பா சிஸ்டர் டெய்லிக்கு ஒரு நம்ம முட்ட எடுத்துக்குறது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவு சின்ன பிள்ளைங்களா இருக்கறவங்கல்லா டெய்லியு முட்ட சாப்டா அதுல அவ்ளோ ஃப்ரோட்டீன் இருக்குங்றாங்க நம்புளுக்கு அது ஹெல்த் பெனிஃபிட் ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இரு
கண்டிப்பா ஸ்கூலுக்குமே நா டெய்லி லன்ச் பாக் ஸ்ல வந்து கண்டி பற்டிஷனு டிஃப்பன் பாக்ஸ்தா வெச்சுருக்கா கண்டிப்பா அந்த ஒரு பாக்ஸ்ல வந்து அவனுக்கு முட்ட வேக வெச்சு நாலா கட் பண்ணி கண்டிப்பா டெய்லி வெச்சு உட் ட்ருவ நானு அது வந்து சாப்புட்டு வரணுன் நானு கம்பல்சரியாஸ் சொல்லி அனுப்பிருவ
ஓ சூப்
ஏதோ ஒரு சாம்பார் சாதோ இது தயிருஸ் சாதோ ரசஸ் சாதோ ஏதோ ஒரு சாதோ ஒரு ஒரு பார்டிஷ்ன்ல இருக்கு இன்னொன்ல முட்ட இருக்கு இன்னொன்ல ஏதோ ஒரு வெஜிடேபுல்ஸ் காய்கறி பொறியல் ஏதோ ஒன்னு வெச்சுட்டு பொறியல் வெக்க முடியல ஒரு நம்ப ஒடம்டு டயடா பீல் பன்றனா எதோ ஒரு அந்த ஒரு நாள்கு மட்டு அவுங்களுக்கு ஃப்ரீயா ஏதோ ஒரு வத் தலு அந்த மேரி ஏதோன்னு பொருச்சு கம்பல்செரி அந்த மூணு இதுலயு ஃபில் பண்ணி உட்ருவ கா நீ கண்டிப்பா சாப்புட்டு வந்தே ஆகண் ன்டு கொஞ்ச கொஞ்சமா வெச்சு உட்டர்லா நம்ப அதாவது ஒரே சாப்பாடு ஒரு தயிர் சாதனா ஒரு டிஃப்பன் பாக்ஸ் நறைய வெச்சுட்டா அதுல எந்த பெனிஃபிட்டுங் கெடையாது நம்பளுக்கு
ஆமா சிஸ்டர்
அதனால வந் து நம்ம ஒரு இதுல கொஞ்ச சாதோ வெச்சுட்டம்னா கொழந்தைகளு ஆசப்பட்டு ஏ முட்ட இருக்கு வட வத்தல் இருக்கு அப்டின் விரும்பி எடுத்தெடுத்து ஒன்னொன்னா எல்லாத்தையு சாப்புடுவாங்க ஒரே இத வெச்சா அவுங்களுகே போர் அடிக்க ஆரம்
ஆமா கண்டிப்பா இது மாரி மூணு டிஃப் ஃப்ரன்டா வைக்கறப்ப அவங்களு கொஞ்ச விரும்பி சாப்புடுவாங்க அது மாரி இந்த கொண்டக்கல்ல வேக வச்சு அதுலாமு செஞ்சு குடுபிங்களா சி்ஸ்டர் அதுல இன்னு பரோ
இல்லல்ல கா அது வந்து ஸ்நாக்ஸ்ல குடுத்து விட்றுனு நம்ம ஸ்நாக்ஸ்ல டப்பா தனியா வந்து குடுக்கணு சாப்பாடு வந்து தனியா குடு க்கணுல சாப்பாட்டுல வந்து அததது வக்கறதுதில்ல நானு பசங்க வந்து ஒன்பதர பத்துக்கு ஸ்கூலுக்கு போனவுனே ஒரு பைய இங்க வந்து சின்ன பசங்க தா அதனால போன ஒடனே ஒரு பத்து மணிக்கு அந்த மாரி ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்லிருவாங்க
ஓ
ஸ்நாக்ஸ்ல வந்து நானு பாத்தனா ஒரு நாள் கொண்ட கடல நீ சொன்ன மாரி அத அவுச்சு குடுப்ப இன்னொரு நாளுக்கு வந்து எல்லூரண்ட நா வீட்லே ரெடி பண்ணி வச்சிருக்க எள்ளு அப்பற மலாட்ட எள்ளு மலாட்ட ரெண்டையு போட்டு வறுத்து பொடி பண்ணிட்டு அதில வந்து நானு ச பணவெள்ளோ சேத்து ஏலக்கா எல்லா போட்டு அரச்சு நானே ரெடி பண்ணி வச்சுருக்க எள்ளு உருண்ட ரெடி பண்ணி வச்சிருக்க
உ நம்ப இது மாரி கடைல வாங்குறத விட்டுட்டு வீட்லே நம்பளா செய்றப்ப அது பசங்க இன்னு விரும்பி சாப்டுவாங்க நம்ப்ளுக்கு இதுல நம்ம பண்ணோ இன்னு இவ்வளோக இதல்லா சேத்துருக்கோங்கறப்ப நம்பளுக்கு அது இந்த ஜங்க் ஃபுட்ட வாங்கி குடுக்கறதுக்கு இது மாரி நம்ம பிரிப்பேர் பண்ணி கொடுத்தது நம்ப்ளுக் கொரே சந்தோஷமா இரு க்கோ இது மாரி நீங்க அந்த நட்ஸ்சு அதல்லாமு சேத்து ஒரு ஒரு நாளு அந்த பேர்ச்சம்பழோ முந்திரி அந்த கருப்பு திராட்ச காஞ்ச திராட்சலா அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கறாங்க அது மாரி நீங்க இதுல்லாமு அப்டே கொண்டக்கல ஒரு நாள் ஆ இந்த நட்ஸ்ல்லாமு கலந்து கலந்து ஒரு ஒரு வாட்டி குடு
கண்டிப்பா அதுவு குடுப்ப சிஸ்டர் நானு வந்து எப்டின்னா இது இப்பந்த எள்ளு உருண்ட ஒரு நாளு எடுத்துட்டு பொரானா அடுத்து வந்து அடுத்த வார அந்த வீக்ல அது ரீபீட்டாகது நெக்ஸ்ட் வீக்லயு அது வராது ஏனா திரும்ப திரும்ப அத குடுத்தம்னா கொழங்தைங்களுக்கு வந்து போர் அடிக்கற மாரி ஆய்ரு ஐய்ய எப்ப பாத்தாலு இதே குடுக்குராங்கணு அடுத்த வார வந்து வேற இதுமாரி பாசிபயிறு லட்டுமாரி பாசிபயரு வறுத்து பொடிப் பண்ணி அத ஒரு உருண்ட பண்ணி அத கொடுத்தனுப்புவ அவங்களுக்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல கொடுப்பே அப்றோ ஒரு நாளு நீங்க சொன்ன ஒரு நாளு வந்து நீங்க சொன்ன மாரி வந்து பேர்ச்சம்பழோ அந்த கிசுமுசு முந்திரி இத மூணையு சேர்த்து ஒரு சும்மா ஒரு எல்லாத்லயு ஒரு மூணு மூணு பொருள் அந்த மெரி மூணு மூணு மட்டு கவுண்ட்டு போட்டு கொடுத்தனுப்புவ சாப்பிட்டுருவாங்க அப்புறோ ரெண்டு நாள் வந்து கம்பல்சரி வந்து பழங்கள் கொடுத்து விட்டுருவே ஆப்பிள் ஒரு நாளு ஆ பப் பப்பாளி ஒரு நாள் இல்லன்னா அண்ணாசி பழோ அந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் நம்பளுக்கு கிடைக்குதோ அத கட் பண்ணி ச்சிடுவ
உ சூப்பர் சிஸ்டர் இமாரி நீங்க பிளான் போட்டு பிரிச்சு வச்சிருக்கீங்க ஒரு ஒரு வீக் இது மாதிரி கொடுக்கணு பசங்களுக்கு அப்பதா பூஸ்ட் ஆகு நல்லா சாப்பிடுவாங்க போர் அடிக்காம எப்படி நீங்க அத மாத் த்தி கொடுக்கலா அப்டிங்கற மாதிரி ஃபுட்ல கரெட்டா மெயின்டென் ப்பண்றீங்க சூப்பர் சிஸ்டர்
பெருசா வந்து இத யோசன பண்ணவே தேவையில்ல நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு நாள் நட்ஸ் ஐட்டம் கொடுத்துரலா அதாவது நீங்க சொன்ன மாரி பேரிச்சம்பலோ அந்த முந்திரி ஆ பாதாம் அது மாதிரி ஒரு நாள் நட்ஸ் வச்சுக்கலா ரெண்டு நாள் கண்டிப்பா வந்து பளங்கள் வச் அது எந்த பழமா வேணாலும் இருக்கலா
உம் அந்த சீசனுக்கு நம்மளுக்கு எது கிடைக்குதோ அப்பப்ப வாங்கிட்டே தட்புட் கொடுத்துற வேண்டியது
கண்டிப்பா நம்ம வந்து அந்த கொழந்தைகளுக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு கொடுத்தன்னுப்பற போது எக்ஸ்ட்ரா இன்னொரு கவனம் என்ன வேணுனா அந்த ரம்பூட்டன் அந்த மாரி அந்த விதை இருக்கிற பழங்களை கொடுக்க சூஸ் பண்ணக்கூடாது
உம்
ஏன்னா அந்த ரம்பூட்டன்லாம் பார்த்தோம்னா உள்ள விதையோட இருக்கும் உள்ள வெளியே வந்து வளவளப்பு தன்ம அதிகமா இருக்கும் டக்குன்னு முழுங்கிட்டாங்கன்னா தொண்டைலகிறது சிக்கிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேரிச்ச பழமே கொடுத்தா கூட விதையை நம்ம நீக்கிட்டு தான் கொடுத்
ஆமா சிஸ்டர் கொழந்தைகளுக்கு குடுக்குறப்பல்லா கண்டிப்பா இந்த மாரி நம்ம பாத்துதான் கொடுக்
அதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும் எதாருந்தாலும் கட கட் ப்பணி கட்பண்ணி தான் போடணும் அதுல நம்ம தெளிவா இருக்கனும் ஆப்பிளா இருக்குதனால முழுசாப் அப்டியே வெக்கக்கூடாது நமக் தோல சீவிட்டு கொழந்தைகளுக்கு வந்து அந்த ஆப்பிள் மட்டும் தோலோடு சாப்பிடும் போது ஒரு மாரி பொறயேற மாரி இருக்கலாம் ஒரு மாதிரி தொண்டையில கவ்ற மாரி இருக்கும்
ஆமா சிஸ்டர்
தோல நீக்கிட்டு நம்ம ஒரு ஆறு பாகமாவோ எட்டு பாகமாவோ நம்ம கொழந்தை எந்த சைசல எடுத்து சாப்பிடுன்னு நம்மளுக்கு தெரியும் அதுக் தகுந்த மாரி நம்ம கட் பண்ணி எந்த பழமா இருந்தாலும் கட் பண்ணிட்டு ஒரு போக்ஸ்பூன் வச்சு வுட்டோனா அழகா கையிலையும் தொடாம அந்த ஸ்பூன்ல குத்தி குத்தி ஒரு ஒரு பீசா எடுத்து ஈஸியா சாப் சாப்பிட்டுக்கவாங்க
கண்டிப்பா சிஸ்டர் அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அது மாரிலாம் கொடுத்து த்துருக்காங்க இப்படில்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு அந்த ஒரு பிரசன்டேஷன உங்களுக்கு நீங்க சொல்றப்ப எனக்கே அவ்ளோ ஆசையாயிருக்கு இப்டிலா நம்மளுக்கும் ஒருத்தவங்க செஞ்சு குடுத் நம்பளும் சாப்டுவோமே பிள்ளைங்கல்லா ஆர்வமா சாப் டுமே அப்டின்டு ஒரு மாதிரி
டுல சாப்புடும்போது அப்டியே கடமைக்கே கட் பண்ணி சாப்புடாம அழகா ஒரு ஷேப் உங்களுக்கு புடிச்ச சேப்ல கட் பண்ணிட்டு பொறுமைபா ஒக்காந்து சாப்புடுங்க அதோட சுவையே இன்னோம் அதிகமான மாதிரியிருக்கும் அந்த பழத்தோட சுவையே நீங்க வேற எதாவது ஐடியாலா இருந்தா சொல்லுங்க நா இன்னு எக்ஸ்ட்ரா சொன்னீங்கன்னா கூட பசங்களுக்கு எதா அத சேத்துக்குவ
வேற எது மாரி இந்த பன்னீர் மஷ்ரூம் அதுலயு எதாச்சு இந்த கிரேவி மாதிரியோ இல்ல பன்னீர ரோஸ்ட்டு பண்ணி குடுக்குறது அது மாரில்லாமோ ஏட் பண்ணிக்கோங்க ஏன்னா பசங்க அந்த பாலுங்குறப்ப நைட்டு தூங்குறப்ப குடுச்சுட் ட்டு தூங்குவாங்க அதுவு நம்பளுக்கு பெனிஃபிட்டா இருக்கு இதே நம்ப ஸ்கூலுக்கு ங்குற அப்பல்லா இது மாரி இந்த பன்னீர ரோஸ்ட் பண்ணி அதெல்லாங் குடுத்தீங்கன்னா அம்மா எது எதோ ஒரு ஒரு நாளிக்கு நம்பளுக்கு வித விதமா குடுக்குறாங்ளே அப்டின்டு சோ இன்னு நம்ப உங்ள்ட நல்லா ஆர்வமா சாப்புட ஆராமிப்பாங்க சில புள்ளைங்களா என்னன்னா என்னம்மா இதே கட்டி குடுத்துட்ருக்க அப்டின்டு ஒரு மாரி போர் அடிப்பாங்க நம்ப இது மாரி டிஃப்ரெண்ட்டா பன்னீர் மஷ்ரூம் அது மாரி நம்ப வெரைட்டியா குடுக்குறப்ப இன்னு அவங்களுக்கு சாப்புடுன்னு நம்ப ஹெல்தியா இருக்கணு ஏன்னா இப்ப மோஸ்ட்டா எல்லாருமே இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் ஜங்க் ஃபுட்டு இப்டியே சாப்டு ஒடம்பு கெடுத் துக்குறாங்க நம்ப இது மாரி வெரைட்டியா குடுக்குற அப்ப பசங்களுக்கு ஆர்வோ இருக்கு செய்யுற நம் பளுக்கு நம்ப பசங்க நம்ப செய்றத விரும்பி சாப்புடுறாங்களே
கண்டிப்பா அந்த சாயங்காலோ அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாகும்போது அவங்க ஃபுல்லா சாப்டு வந்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு எவ்ளோஸ் சந்தோஷமாயிருக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவில்லாத சந்தோஷமாயிருக்கு இப்ப நீங்க சொன்னா மாரி வந்து பன்னீரு வந்து இது வரிக்கு நா பிரியாணிலதா ஏட் பண்ணிருக்க ப பன்னீர் போட்டுட்டு அந்த பட்டாணி போட்டு பி பிரியாணிதா செஞ்சு வாரத்துல ஒரு நாள் மட்டு பிரியாணி குடுத்து அனுப்புவ ஏன்னா எல்லா பசங்களு எடுத்துட்டு வரும்போது இவ வந்து ஃபீல் பண்ணுவான் சொல்ட்டு ஒரு நாள் வந்து காய்கறிலாம் போட்டு பிரியாணி பண்ணுவ கேரட்டு பீன்ஸ்ஸு அப்றோ அவனுக்கு வந்து அந்த மீன்மேக்கர்னா ரொம்ப புடிக்கு அத சிக்கன் நெனச்சுகிட்டு சாப்புடுவா அது போட்டு பிரியாணி பண்ணி குடுப்ப ஒர் ஒரு வாரத்துல பன்னீர் போட்டு பிரியாணி பண்ணுவ ஆனா நீங்க சொன்னா மாரி அந்த டோஸ்ட் பண்ணி குடுக்கலாங்குற ஐடியா எனக்கு இது வரிக்கு வந்ததில்ல இனிமேட்டு ஸ்நேக்ஸ் ரெசிபியில வந்து அந்த பன்னீர வந்து ஏட் பண்ணிக்
ஆ ஓகே சிஸ்டர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பசங்களு நல்லா விரும்பி சாப்புடுவாங்க
ஆ செஞ்சு குடுத்து பாக்குற
க்கு எதுவு டூர்லாம் போனீங்களா இப்ப ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு
ஆ நா போனோ போனோ ஒரு எந்த இந்த குளிரு குளிர் பிரதேசம் மாரி ஒரு ஏரியாவுக்குதா போயிட்டு வந்தோ நம்ப பக்கத்துலயே இருக்குற பிளேஸ்குதா
ஆ சூப்பர் சிஸ் டர் அந்த கிளைமேட்லா எப்டி இருந்துச்சு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ்ஸ ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்குற
சொல்றாங்க அம்மா இனிமே வந்து ஸ்கூலுக்கு பெரிய லீவ் உட்டாங்கன்னா நம்ம இந்த மாரியான எடத்துக்கு வந்தருலாம்மா அப்டிங்குற மாரி அவ்ளோ ஆச்சிரியமா ஆர்வமா அப்டி சொல்றாங்க பசங் ங்க ஏன்னா அந்த கூ கூலிங்கான கிளைமேட் வந்து அவங்களுக்கு அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோம் போல நம்ம இந்த ஹாட்டான கிளைமேட்லயே இருந்துட்டு
ஆமா சிஸ்டர்
சவாரி ஆ குதுர சவாரி போனாங்க யான சவாரி இந்த மாரி நெறைய பாத்தோ மலர் கண்காட்சிலா இருந்துது அதெல்லா பாத்தோ
ஓ சூப்பர் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல அனுபவமா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா ஒரு மாரி நமளுக்கு நல்லா இருக்குல்ல வீட்லயே இப்டியே இருந்துட்டு இருக்குறதுக் த்துக்கு வெளில போறப்ப நறைய நம்மளுக்கு அனுபவம் மன நிம்மதி எல்லாமே நம்மளுக்கு கெடைக்கு
கண்டிப்பா அதுக்கப்புறோ அருவி ஒன்னு இருந்துதா அது அதுல குளிச்சோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது
உம்
அப்றம் சரி நா அப்றோ கூப்டுறே உங்களுக்கு அ அ அதெல்லா நா பத்ரமா எல்லாத்தையு பாத்துக்கிட்டே எந்த பிரச்சனையு வரல வீட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்றோ எ கொழந்தைகளுக்கு சளி அந்த மாரி காச்சல் எந்த தொந்தரவு இல்ல எல்லா நல்லபடியே போயிட்டு வந்தோ
ஆ ஓகேங்க சிஸ்
சேரி நா அப்றமா கால் பண்றே உங்களுக்கு ஆ